ஹலோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது சிஸ் உங்குளுக்கு கேக்குதா
ம் கேக்குது கேக்குது என்ன பண்றீங்க நம் நா நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே சிஸ் சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்ளா
சாப்ட்டாச்சு சிஸ் வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
ம் எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லாருக்காங்க சிஸ்
ஓக்கே ஓக்கேங்க அப்பறோ ங்க சப்பாத்தி உங்க வீட்ல
தோச
சூப்பர் எல்லா வீட்லயு நைட் ஆனா சிம்பிளா ஏதாவது சப்பாத்தி தோச அந்த மாரி லைட்டா ஏதாவது செஞ்சு சாப்ட்டு தூங்றது
க்கறாங்க
அதே தா அதே தா நா மூனுவேலையு சாப்பாடுன்னா அவுங்களு சாப்பாடா அப்டிங்கிற மாரி கேக்றாங்க
ஆமம்மா அ அதாவது நம்மளோட மாமனார் மாமியார் அம்மா அப்பல்லா மூனு வேளசாப்பாடு இருந்தாலு சாப்டுப்பாங்க அப்ப இப்ப இதுகளுக்கு ரெண்டு நேர டிஃபன் வேணு ஒரு நேரோ சாப்பாடு சாப்பறது இதுகக்கே அது வெரைட்டி ரைஸா தா சாப்டுவாங்க கொழம்புதி சாப்
மா ம் நான்வெஜ்னா ஓக்கே வெஜ்ஜூன்னா அய்யோ கொழம்பா சாப்பான்னுமா இதுவா பருப்பா ரசமா சாம்பாரா அந்த மாரி கொழம்பா இருந்ச்சுன் வை
சாப்ட மாட்டிக்கிறாங்க அப்படியேதா ரிட்டன் வந்துரு இவே ஒரு லெமன் ரைஸ் ச்சு ஒரு எக் ரைசு அந்த மாரி குட்த்தம்னா அவுங்க விரும்பி சாப்ட்டுட்டு வந்துறாங்க நீங்க என்ன சிஸ் சாப்பாடு செய்வீங்க சப்பாத்தி வச்சு என்ன செய்வீங்க சைடிஸ்சு
சப்பாத்தி உருளைக்கெழங்கு குருமா வச்ட்டோ நீங்க சைட் டிஷ் என்ன பண்ணீங்க
சப்பாத்தி தக்காளி சட்னி சி தோச தக்காளி சட்னி
ஓக்கே ஓக்கே தோச தக்காளி சட்னி சூப்பர் காமினேஷன் எங்க வீட்ல செஞ்சா சைலண்ட்டா சாப்ட்டு போயிருவாங்க
ஆமா தக்காளி தேங்கா சட்னி இருந்தா சாப்ட மாட்டாங்க
ஓ தக்காளி சட்னி கூட தேங்கா ச இருந்தா சாப்ட்க்குவாங்க இல்லன்னா கஷ்டதா வெறு தேங்கா சட்னினா கஷ்டந்தா நம்மளுக்கு எதையாவது ஒண்ணு மட்டும் போட்டோமா அரைச்சமா சிம்பிளா சாப்ட்டு தூங்குமானு ச்சா நெனைக்ச்சோன்னா அன்னைக்கு நம்மளுக்கு பஞ்சாயத்தாதா இருக்கு வீட்ல
ஆமா நைட்டு போய் நீ தேங்கா வச்சிருக்க நெஞ்சுக்குள்ளேயே நிக்குன் சொல்லி சாப்படவே மாட்டாங்க இதுவே வந்து தக்காளி சட் னியா இருந்துச்சுனா வாய் மூட்டு சாப்ட்டு ஒரு தோசைக்கு எஸ்ட்ரா ஒரு தோச கூட சாப்டுட்டு படுத்துருவாங்க
ஆமா ஆமா
ஆமா பசங்களு அதே மாதிரிதா பசங்க கூட இட்லி எண்ண பொடி வ ச்சா கூட சாப்ட்டுப்பாங்க அ ஒரு இட்லி பொடிய வச்சிட்டு எண்ணைய ஊத்தி குடுத்தோம்னா கூட சாப்ட்டுப்பாங்க
கண்டிப்பா கண்டிப்பா
மத்தபடி வீட்ல உள்ளவங்க பெரியவங்க எல்லார்மே சாப்ட்ணும்ல நீங்க குருமா எப்டி சிஸ் பண்ணுவீங்க
நாங்க குருமா வந்துட்டு அரச்சு ஊத்தி ஒன்னு பண்ணுவோ நார்மலாவு பண்ணுவோ நார்மலா பண்றது உருளக்கெழங்கு வேக வச்சுட்டு அ இதுல எண்ணெ கொஞ்சொ ஊத் திட்டு அ சும்மா ரெண்டு கிராம்பு மட்டு கிராம்பு லைட்டா சோம்பு போட்டு ஃப்ரை பண்ணிட்டு உருளக்கெழங்கு போட்றோ இல்லையா அதனால கொஞ்ச அது போட் டோம்னா நம்பள்க்கு டைஜிஷன் ஆயிறு சீக்கிரமா
சேரி சேரி
அதனால அத போட்டுட்டு அதுக்கப்றோ வெங்காயோ நல்லா ஃப்ரை பண்ணி பெரிய வெங்காயோ நறையாவே போட்லா அப்றோ தக்காளி ரெண்டு போட்டுட்டு உருளக்கெழங்கு எப்பிடியு நம்மளுக் தேவயான அளவு போட்ருக்கோ அத மசிச்சி உள்ள போட்டு அதுலயே வந்துட்டு பச்ச மொளகாயு போட்றனு வெங்காய தக்காளி வதங்கும் போது
போட்டு லை ட்டா மஞ்சத்தூளு மெளகாத்தூள்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறோ இந்த மசிச்சி வச்ச கெழங்க போட்டு
ஆ கொதிக்க வச்சு எடுத்தர்லா இப்டியு ஒண்ணு பண்ணுவோ இதுவே கெழங்கு கூட வந்துட்டு இது எல்லாமே ஃப்ரை பண்ட்டு மசாலா அரச்சு ஊத்தறந்தாலூ ஊத் துவோ இல்ல கெழங்கே போடாம மசால் மட்டு அரச்சி ஊத்துவோ அத அரச்சி ஊத்தறதுக்கு என்னென்ன போட்லானா எல்லாமே பச்சையாவேதா போட்ணு இஞ்சி பூண்டு தேங்கா கொஞ்சமா பொட்டுக்கடல லைட்டா நறையா போட்டோம்னா அது ஒரு மாரி மாவு மாரி ஆய்ரு தேங்கா வந்துட்டு ஒரு அர மூடி போட்டோம்னா இது ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சின்ன ஸ்பூன்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த மாரி போட்டுக்லா போட்டுட்டு அதுல வந்து சோம்பு கிராம்பு ஆ அப்பறோ பட்ட எல்லாமே அதுல போட்டு சட்னி மாரி சட்னி ஒயிட்கு தேங்கா சட்னி மாரிதா இருக்கு அரச்சு இத வந்து அப்படியே வெங்காய தக்காளி வதக்கி ட்ருக்கோலையா அதுல ஊத்திற்லா ஊத்திட்டோம்னா அது இது நல்லா கொதிச்சு சூப்பரா கடைல இருக்க ஹோட்டல்ல இருக்க குருமா மாரியே இருக்கு நீங்க எப்டி பண்ணுவீங்க
நா நாங்க வந்து எப்டி பண்ணுவோம்னா இந்த உருளக்கெழங்கு மசால் பண்ணுவாங்கல்ல ஹோட்டல்ல பூரிக்கி உருளக் கெழங்கு மசால் பண்ணுவாங்கள்ள அந்த மாரி பண்ணுவோ வெங்காயம் வந்து கொஞ்ச நறையா போட்டு சோம்பு போடுவோ கடுகு போட மாட்டோ பட்ட கிராம்பு அந்த மாரில்லா போடமாட்டோ சோம்பு போட்டு தாளிச்சிட்டு அதோட வெங்காயம் தக்காளி வந்து கம்மியா போட்டு ஒரு வெங்காயம்னா அர தக்காளி அந்த மாரி போட்டு பச்ச மொளகா போட்டு அதோட வேக வச்ச உருளக்கெழங்க நல்லா மசிச்சி போட்டு பொட்டு கடலையும் சோம்பையும் வந்து அது வந்து நல்லா மிக்சில அரச்சி அத அப்டியே ஊத்தி உப்பு போட்டோம்னா கொத்தமல்லி போய்ட்டோம்னா அது நல்லா இருக்கு
சூப்பர் சூப்பர்
நாங்க அந்த மாரி ஒண்ணு செய்வோ இல்லன்னா ஒ இது குருமா பட்டாணி உருளக்கெழங்கு போட்டு குருமா வப்போ அது எல்லாத்துக்மே சாப்பட்லா சாப்பாடு ரைஸு இட்லி தோச அந்த மாரி அதுனா வந்து பட்டாணியா அவிங்க பச்ச பட்டாணி போட்டு அந்த பச்ச பட்டாணியு உருளக் கெழங்கையு போட்டு குருமா பாகு நீங்க சொன்ன மாரியே அரச்சி ஊத்தி தா நீங்க இஞ்சி போடுவீங்கன்னீங்க அதுலயு வந் து அது இஞ்சிலா எதுமே கெடையாது வெறு சோம்பு போட்டு வெங்காய தக்காளி போட்டு அதுல பொட்டேட்டோ போட் ஆ பொட்டேட்டோவையு பச்ச வேக வச்ச பட்டாணியையு போட்டு நல்லா இது பண்ணி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ற கொழம்பு தூள போட்டு தேங்கா பூண்டு சோம்பு இது மூணையுமே அரச்சி ஊத்திட்டு அரச்சு ஊத்தி பண்ணம்னா அது அதுவு நல்லா இருக்கு அது எல்லாத்துக்குமே சாப்பலா ரைஸ்க்கு சாப்ட்டுக்கலா நம்ம சாப் சப்பாத்தி பூரி தோச இட்லி எல்லாத்துக்குமே சா எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு அதோட காம்பினேஷனு நாங்க இந்த மாரி செய்வோ அதுனா வீட்ல எல்லாரு சாப்ட்டுபாங்க சாப்பாட்டுக்கா யூஸ் பண்ணிக்கலா நமக்கு வேலையு டக்குன்னு முடிஞ்ச மாரி ஆயிரு ஒரு சாப்பாத்திய போட்டு அதையு குடுத்துர்லா
ஓகே ஓகே
நாங்க இந்த மாரி செய்வ ஆமா காலையிலே மத்தியானத் த்துக்கு அதுவே வச்சுக்கலா சப்பாத்தி பூரி எது வேணு கேட்டாங்கனா அதய வச்சி குட்த்துட்லா காலையில மத்யானத்துக்கு மட்டு ரைஸ் வச்சி இது பண்ணிக்கலா நீங்க வேற என்ன சிஸ் செய்வீங்க
வேற என்ன சப்பாத்திக்கு இத தேங்கா சட்னி கேப்பாங்க சம் டைம்ஸு அதுக்கப்றமா அந்த இது தயிர் பச்சடி கூட சம் டைம்ஸ் கேப்பாங்க இந்த மசால் பிளேவர் இருக்கர்னால யூல்வலா அந்த பிரியாணி கெல்லா நாம வந்துட்டு தயிர் பச்சடி வச்சுகுங்க அந்த மாரி மசால் பண்ணம்னா அதுவு கே பாங்க வெங்காயோ தயிரு அ பச்ச மொளகா லைட்டா போட்டு
நீங்க இது செய்ய மாட்டீங்ளா வச்சா சன்னா ஆ சன்னா சன்னா மசால்
பூரிக்கு செய்வோ பூரிக்கு சன்னா மசாலா செய்வோ எல்லா பன்னீர் பட்டல் மசாலா வந்து கேப்பாங்க பன்னீர் பட்டர் மசாலா அது காலையில ஸ்கூலுக்கு போம்போது காலைல டைம்ல மேக்சிமம் செய்வோ
பேய்ர்ச்சு அப்ப ஸ்கூலுக்கு நீங்க ரைஸ் குடுக்க மாட்டீங்ளா சப்பாத்தி குடுத்துருவீங்ளா
கேப்பாங்க பர்பஸா எனக்கு சப்பாத்தியே தா வேணு பன்னீர் பட்டல் மசாலா வேணு வேணு அப்டினு கேப் பாங்க அது நைட்டே கேட்ருவாங்க அதுக்கு வேண்டிய நம்ம அந்த பன்னீரு அந்த பட்டர் மசால் பாக்கிட்ருக்கு இல்லையா அது எல்லா வாங்கி குடுத்துட்டு அப்பவே அ அ பன்னீர்லா ஃப்ரெஷா வாங்கனா தான நல்லா இருக்கு அதனால நைட் போய் டேட்லா பாத்து கரெக்டா இருக்கா
ஆமா எக்ஸ்பீரி ஆகாம இருக்கான் பாத் நீங்க ஹோம்மேடு ப பன்னீர் பிரிப்பர் பண்ண மாட்டீங்ளா
இல்ல இல்ல பண்ணது இல்ல ஆனா எ ஃப்ரெண்டு சொல்லிருக்காங்க நல்லா இருக்கு சூ
ஆமா ஹோம்மேடு பன்னீர் வந்து நல்லா இருக்கு நீங்க ஒரு ஒரு லிட்டர் பால் வாங்கி இல்ல அர லிட்டர் பால் வாங்கி அதுல லெமன் புழிஞ்சி இல்லனா வினிகர்ருந்தா அத நல்லா பால் இதாகு போது அத புழிஞ்சி விட்டீங்கனா அது தெரஞ்சதுகப்றோ அத இப்ப அத வந்து பன்னீரு க்கு ரெடி பண்றதுக்குனு ஒரு இதே வந்துருச்சி அந்த கியூப் ரெடி பண்ற அந்த இதுல வச்சு நம்ம வடிகட்டனம்னா அதுவே வடிஞ்சி இதாயிருது அந்த ஷேப்க்கு வந்துருது அந்த பன்னீறா அது வந்து ஷேப்பு க்யூப் ஷேப் கு வந்துருது நம்ம அத கட் பண்ணிக்கலா கட் பண்ணி அது அது நல்லா இருக்கு ஃபிரீசர்ல வச்ட்டம்னா ஒன் வீக்குள்ள நீங்க ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ்லயே நீங்க அத வந்து எடுத் உங்களுக்கு வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலா ஆனா அது கட ஐய்ட்டோன்ருப்ப அது வந்து கொஞ்சோ அதுல என்ன கலந்துருக்காங்கன் நமக்கு தெரியாதுல
அது என்னமோ கரெக்ட் தா ஆனா நா ட்ரை பண்ணிருக்கே அந்த துணியில எல்லா கட்டி நல்லா டை கயிர் கட்டி தொங்க விட்டுருக்கே எனக்கு வந்துட்டு அந்த தண்ணியெல்லா வடிஞ்சது ஆனா பீஸ் போட வரல எனக்கு அது உதிரி உதிரியாவே தா இருந்துச்சி நா தப்பா ப்ரொசீஜர் ஏதா பண்ட்டேனா என்னன்னு தெர்ல பீஸ் போடுறதுக்கு எனக்கு வரல
அது நம்ம பால் வந்து தண்ணி கலக்காம கொஞ்சோ வந்து இது பண்ணணு தண்ணி க எதுமே கலக்காம அப்டியே வந்து நம்ம வினிகரோ எலுமிச்சம்பழமோ ஏதாவது ஒன்று லெமானோ புழிஞ்சு நம்ம வந்து இது பண்ணோம்னா ப்ராப்பரா பண்ணோம்னா அதுக்கேத் த மாரி அது வந்து பாத்துக்கோங்க நல்லா வந்து கெட்டியா வரும் நமக்கு அதுவே தெரியும் உங்களுக்கு தண்ணி தனியா அந்த பால் தெரஞ்சது வந்தது தனியா அந்த மாரி தண்ணி தனியா தெரியும் நம்ம வடிகட்டும் போது பாத்துக்கோங்க அந்த கெட்டி மட்டும் அந்த தன்ன இது கட்டி கெட்டியா அந்த பன்னீர் மட்டுதா விழும் ஆமா அதலயே அப்படியே ரசகுல ப வரலைன்னா நீங்க அத அப்படியே ரசகுல்லா ஆக்
அப்டிதா பண்ணங்க ஆனா வரலன்ன ஒன்ன கடசில சக்கர பாகு கொதி து வச்சு அதுல தூக்கி போட்டா எனக்கு ரசகுல்லாமே ஒரு மாரி ஹாடா தா இருந்தது சாப்ட்னஸே வர்ல
அது ஒவ்வொரு பால் இத பொறுத்தோ என்னமோ அதா பால் இதுவா இல்ல என்ன ஏதுன்னு தெரியல இப்ப எங்க எல்லாமே வந்து லாஸ்ட் டேட்ல தானே எல்லாமே வருது கட ஐட்டோன்றப்
அதுதா அதுதா ஆமா
ஆமா பசும்பால் அதுவுமே இப்ப தண்ணி கலந்துறாங்க
ம் ம் பசும்பால் தண்ணி கலக்கலனா அது பசும்பாலே கிடையாது அதுதா வருது
எல்லாத்துலயுமே தண்ணி இப்ப எல்லாத்துலயுமே ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணிக்கிறாங்க எல்லாமே இப்ப பிர இது ஆயிடுச்சுல்ல மார் கிட்டிங் ஆயிடுச்சு பசங்கல்லா அதத்தா விரும்புறாங்க நீங்க அது மாரி ஸ்கூலுக்கு வெறும் சப்பாத்தி குடுப்பீங்களா இல்லன்னா பீட்ரூட் சப்பாத்தி ஆ பாலக்கு அந்த மாரி எதும் ஆட் பண்ணி அந்த மாரி கொடுப்பீங்களா
இல்ல வெறும் சப்பாத்தி தா கொடுப்போ ஆனா சைட் டிஷ் மட்டும் வேற வேற தருவோம் அ பீட்ரூட்ல பண்ணதில்ல பீட்ரூட்டு் பாலக்கெலா சப்பாத்தியில நா ஆட் பண்ணதில்ல தனியா வேணுனா பண்ணி தருவே
ஏன்னா அதுனா வந்து பிள்ளைகளுக்கு கொஞ்ச வந்து ஹெல்தியா உள்ள சாப்ட்ட மாரியு இருக்கும்ல வெறு இது மட்டும் சாப்பிடாம ஹெல்தியாவும் சாப்பிட்ட மாரி இருக்கும்ல ஆ பாலக்குனா கிரீன் கலர் சப்பாத்தி பிங்க் கலர் சப்பாத்தின்னு சொல்லி கொடுத்தோம்னா
கலரா
ஆமா அந்த மாதிரிதா சாப்பிட்டுபாங்கல்ல அவங்களும் எ பசங்களும் இப்ப அப்படிதா கேக் க்கறாங்க எல்லாரு சப்பாத்தி கொண்டு வராங்க பூரி கொண்டு வராங்க எங்களுக்கு கொடுங்கம்மா
ஓ கலர் கலரா கொண்டு வறாங்களா ஸ்கூல்லயே
ஸ்கூல்ல கொண்டு வராங்க குடுங்கம்மா செஞ்சு கொடுங்க நாங்க ரைஸ் தா கொடுப்போ வீட்லயே வெரைட்டியா போட்டு அந்த மாரி குடுத்துறது பசங்க அந்த மாரி கேக்குறாங்க இப்ப எல்லாரு கொண்டு வராங்க மிஸ் ஒண்ணுமே சொல்ல மாட்டிக்காங்க நீங்க தா தரமாட்டேக்கீங்க
டைம் ஹலோ ஓகே நம்ம மறுபடியும் பேசுவோ மறுபடியும் பேசுவோம்
ஆ ஓகே ஓகே
ஆ